வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்க நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கு தோழி என்ன பண்டு இருக்கீங்கோ சாப்ட்டீங்களா
சாப்ட்டங்க சாப்ட்டு முடிச்சுட்டு எங்க பொண்ணு என்ன பண்ணிட்டா அட்ட பொடுன்னு உக்கார வச்சுட்டாங்க ரொம்ப கஷ்டமாக்கு
ஆமாங்க அந்த வேலையெல்லா நா எடுத்துக்கவே மாட்டேனேங்கோ செம்ம கஷ்டொ அது இருக்குறதுலயே அதே கட் பண்ணி வெ தலவலி வந்துடு எனக்கு மெயினா எனக்கு எப்டியோ ஒரு நாள் ஃபுல்லாவே இன்னைக்கி பைய வேற கொஞ்ச இது பண்ணா ஃபோன் வேணு ஃபோன் வேணுனு ஒரே தொந்தருவுங்கோ சரி இருடா வாங்கிக்கலா அப்டின்னாலு கேக்கல புது ஃபோன் வேணுட்டுன்னு பிளஸ் டூ முடிக்கிட்டோங்கோ இப்போவே எதுக்கு பிடி படிக்கும் போது இப்பொ ஃபோன் எல்லா என்னோட இது வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு வாங்கி தரணுனு ஏன்னா பிளஸ் டூல வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சொ கம்மி பண்ணிடுவா நாள் ஃபுல்லா ஃபோனே வைக்கனுனு ஆடினிந்தா அது பய இல்லயா லாக்கோ இப்பவே எங்க ஃபோனு சின்ன சின்ன கேப் கெடச்சாவே அதுவே எடுத்துட்டு எப்பப்பா கேமு கொஞ்ச ஏமாந்த போது ஃபோனு கைவுமா தா இருக்காங்க இப்ப இந்த ரெண்டு மாச லீவ் விட்டு கூடோ நானு எவ் வளவு திட்டி பாத்துட்டே சுத்தமா சமாளிக்க முடியில ஃபோனு விள வெளையாடுறது வெளியே போய் வெளையாட்லா செய்லா அதெல்லா இல்லைங்கோ இப்ப ஃபோன் வந்திருந்தாலா ஃபோன்லயே தாங்க இருக்காங்கோ ரெண்டு பேருமே சரி நானு சொல்றே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூப்ட்டுக்கடா வெளியில இப்போ கொஞ்சோ இப்டிவா கொஞ்சோ வேற மாதிரி மைண்டு மாறு ஃபோன் எடு இப்ப அதுக்கே வந்து இவங்க அடம்பிடிச்சிட்டு இப்ப அடம் புடிச்சா வாங்கி கொடுத்துருவாங்கன்ட்டு அவங்க மைண்ட் செட்டு ஆனா நா சொல்ட்டே கண்டிப்பா வாங்கி தர மாட்டே நீ பிளஸ் டூ முடி நல்லபடியா மார்க் எடு உனக்கு ஃபோன் வாங்கி தரே அப்டின்னு சொல்லி நீங்க எப்டி உங்க பையனுக்கு வாங்கி குடுத்துட்டீங்களா
இல்லலைங்க அவனுக்கு வந்துட்டு நா கேட்டே ஸ்டார்ட்டிங்ல ஃபோன் வேணுனு கேட்டா பழைய ஃபோன் தா வச்சுன்னு கொஞ்சொ யூஸ் பண்ணிட்டு இருந்தா
அவங்க என்னங்க படிச்சு முடிச்சிருக்காங்க
நீங்க டுவெல்து முடிச்சுட்டு இப்ப காலேஜு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்காங்க டுவெல்து முடிக்கும் போ
ஆ ம்
டுவெல்து முடிக்கும் போது எனக்கு பாஸ் பண்ணா நானு ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னங்க அனால பாஸ் பண்ணி காமிச்சிட்ட ஒடனே ஒரு ஃபோன் வாங்கி குடுத்தேங்க அதுவு மூனே மாச் த்துல தொலச்சு போட்டாங்க அத
ஐயய்யோ கேட்டசிச்சா இல்லையாங்கோ
இல்லைங்க அம்பத்தஞ்சாயிர ரூபாங்க ஃபோனு
ஐயோ ஏ அவ்ளோ காஸ்ட்லியா வாங்கி குடுத்துருக்கீங்க வேற
ஆமாங்க திருப்பியு அவ கேக்கவே இல்ல
அ தேடி பாக்லியாங்க எது கம்ப்ளைண்ட் அதெலா பண்ணாங்க நீங்க அதுக்கான அக்டிவிட்டீஸ் எது எடுக்லியா
பண்ணங்க கம்ப்ளைண்ட் அல்லாம் பண்ண பண்ணதுமே உம் பண்ணி விட்ருக்க அவ்ளதா ஆனா திருப்பி அது கெடைக்கவே இல்ல
ஆனா இவுங்க கூட போலீஸ் கூடோ கண்டுபுடிச்சிறோ செஞ்சிர்றோ அப்டின் மட்டு நம்ம போம்போது மட்டு சொல்றாங்க இப்போ இதேபோலதா எங்க புது வீட்ல ஒரு வாட்டி வந்து இந்த ஊஞ்சலு இதெலா மாட்டிருந்தோ அங்க பெரும்பாலு நாங்க இருக்க மாட்டோ அது வந்து சும்மா ஒரு எப்பியாச்ச போய்தா கெஸ்ட் ஹவுஸ் மாரி கட்டிருக்கு அங்க போம்போது வரம்போது இருக்கு சரி ஆளு கிழ இருந்தனா அங்க என்னாப் பண்ட்டாக்கறாங்கோ கீழியேப்போய் அந்த ஊஞ்சலு இது வந்து அவுத்து ஆள் இல்லன்ட்டுனு அந்த சைல்ல இந்து ஏறி யாரோ அவுத்து எடுத்துட்டுக்கிறாங்கோ அதுக் கீழ வந்து வீடு கூட தெறக்க தே ட்ரை பண்ணி க்காங்கோ பட் ஆவல அவுங்ளால அந்த அவுங்க ஏர்ன கால் இது தடையு எல்லாமே இருக்குங்கோ அதோட நாங்க என்ன பண்ணோ கட கடன் போய் போலீஸ் கம்ளைண்ட் குத்ட் கு கு குடுத்துட்டு கூட்டின் வந்து காட்டிட்டோ காட்டிட்டு கிட்டத்தட்ட மூனு மாச கிட்ட நானு அவுரு ஆ அவ்ளோ திரிஞ்சுங்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு போம்போ போர்து சர் கம்ப்ளைண்ட் எட்த் திங்ளா என்ன ஆச்சி ஏதாச்சி சர் அத என்ன கண்டுபிடிச்சீங்ளா இதோமா சஸ் அ சஸ்பெக்ட் யாருன் தெரிலமா நீங்க யார்னா சஸ்பெக்ட்டா நெனைக்கிறீங்ளான் கேட்டாங்க சேரி நா ஒரு டவுட் இருக்கிற பர்சன் மேல சொன்னோ இதோ கேட்டம்மா விசார்ச்சே இல்லன்றாங்கோ அவ்ளோதாங்கோ நம்ம ஏறி இறங்கி ஏறி இறங்கியே சீக்கிரமா ஓஞ்சிருவோம் போலங்கோ அந்த மாரி கண்டுபிடிக்கற கடைசி வெரைக்கு கண்டுபிடிக்கலிங்கோ நாங்க புதுசா வாங்கி கூட வேறவே மாடிட் டங்கோ அவ்ளோதா அது வராதுன்ற இதுவு போயிட்ச்சி நம்பிக்கையும் போயிட்ச்சி அந்த மாரி தொலைஞ்சா தொ உம்
இந்த ஐ போனுன்றது வந்து அ கண்டுபுடிக் இக்க முடியு தொலையாது தொலஞ்சாலு எங்கருந்தாலு கண்டுபிடிக்க முடியுன்றதுனால தாங்க அந்த போனுக்கு ரேட்டே அதிக அத்துபடி வேற எந்த இதுவு இல்லிங்க அப்டி இருக்கும்போதுமே அந்த நம்பர்லந்து எல்லாமே நாங்க குடுத்துமே அவுங்க ட்ரேஸ் பண்ணாம இருக்கறாங்க
அதுதா கேர்லஸ்சு இப்ப இருக்கிற இதுல கொஞ்சோ நம்ம என்னதா சுத்தனா கூடோ போய் போய் கேட்டுட்டே இருக்குனு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுனு அவுங்ளுக்கு நெறைய ஆளுங்க இருப் இருக்கறனால நம்முள்து பாப்பாங்க அப்டியே தூக்கி பக்கத்துல போட்ருவாங்கோ நம்ம குடுக்குற கம்ப்ளைண்ட்டு இது கூட
ஆமாங்க அப்டித்தாங்க பண்ணிட்ருக்காங்க செரி நாங்க திருப்பியு போய் போய் என்னத்த கேட்டுட் ட்ருக்குறதுன்னு இவுங்க போய் எங்க வீட்ல இருக்றவுங்க ஒரு ஸ்டெப் எடுத்து அத போய் கேக்க கூட இல்லிங்க கம்ப்ளைண்ட்டு குடுத்துபெட் ட்டாங்களா அதோட சரின்னு முடிச்சுட்டாங்க
உம் அப்படிதாங்க அதுதாங்க நாங்ளு அப்டி சலிச்சு போய் விட்டத் தாங்க உண்டு அது அவ்ளோதா வெராது அவுங்ளே கூப்புட்டு கூப்டும்போது அப்டின்ட்டுனு சலிச்சி விட்டுட்டுங்கோ நாங்கோ
அது உங்க எடுத்துன்டை ஊஞ்சல ஆடிய கூட ஒடச் ச்சிட்டுப்பாங்க இந்நேர கண்டுபிடிக்க முடியாதுங்க
ஆ அதுக்குதாங்க அதுக்குதா நாங்க இது எதிர்பாத் தா ஆவாதுன்ட்டு அதுக்கு அடுத்து எங்க அண்ணா பசங்கலா லீவுக்கு வறதா இந்தாங்கோ சரி என்னப் பண்றதுன் தெரியலியே ஊஞ்சல்லா அவுங்ளுக்கு ரொம்ப புடிக்கு அதுக்காகவே வருவாங்ளா சரி அவுங்கலா ஜாலியா விளையாட்ம்போது நம்ம இல்லன்ட்டு அப் இது பண்றதோட அவுங்க வர்றது தே எப்பியோ வருஷத்துக்கு ஒரருவாட்டி தானங்க வருவாங்கோ செரி எங்க கணவரு வந்து ஒரு புதுச வாங்கிக்லான்ட்டு எல்லாமே வாங்கி மா மாட்டிட்டங்கோ அவுங்களு என்ஜாய் பண்ட்டு போனாங்களே இல்ல அத எதிர்பாத்துந்தா கண்டிப்பா இந்த வருஷோ இல்ல அது நாலஞ்சி வருஷோ ஆனாக் கூ கு வராது போல
ஆமாங்க அது வராதுங்க எனக் கூட ஊஞ்சல்னா ரொம்ப இஷ்டோ ஆனா சின்ன வய்சுல என்ன தெரியுமாங்கப் பண்ண எங்க அம்மா பொடவ எடுத்து ஒரு பத்தாவது பதினொன்னாவது படிக்கும்போது மேல கம்பத்துல கட்டி விளாடுவாங்க இல்லியா அந்த மாரி ஒரு மொற ஊக்காண்ணு விளான்னுந்தங்க அப்டியே பொடவ பிஞ்சி தமால்னு கீழ உலுந்து அந்த கீல இருக்குற டெயில் போன்னு வ வலி இருக்கு இல்லைங்ளா அந்த வலில அன்னில் லென் நல்லா இடுப்புக்கே அடிபட்டுச்சிங்க அதுக் மேல குடோ அதாவ்து ஸ்பைனல் கார்ட்ல அடி பட்டதுலருந்து மூச்சி என்னால வுட முடியாம் ம் அப்டியே ஒரு மாரி மூச்சடைக்கு வலி அதிகமானா அந்த மாரி ஆயிடுச்சிங்க எங்க வீட் ல கூட என்னால சொல்ல முடில அந்த டைம்ல ஆனா அப்பருந்து கொஞ்சோ ஒக்கார் பய்த் துல அடிச்சிடுவாங்க வீட்டுல எங்க அம்மால்லா நானு விழுந்துட்டன்னாலுமே எனக்கு தா மெதல் அடி வுலு எதுக்கு திருப்பி இந்த வேலைய பாத்த அப்டின் சொல்லிட்டு அதனால சொல்லாம அப்டியே மறச்சி மறச்சி என்னால நிமிந்து ஒக்கார முடியாம ரொம்ப வருஷ் ஷோ கஷ்டப்பட்டங்க அதாவது ஸ்டேட்டா இப்டி நிமுந்து ஒக்காந்தாலே வலி அதிகமாருக்கு
அதுதா அத அப்பத்தெதி இப்ப எல்லா உங்களுக்கு வலி குடுக்க ஆரம்பிச்சிச்சிங்க ம் இதே போலதா எங்க வீட்டுக்காரு வந்து சின்ன வயசுல இருந்தப்போ யான கட்டி ஆட்றுக்காங்கோ அந்த யான கட்டிட்டு என்ன பண்ணிருக்காங்க எங்க மாமியாரு கரண்ட்டு போயிட்டுக்குது கீல வெளக்கு ஏதோ கேண்டெல் ஏதோ கொள்த்தி வெச்சிருக்காங்க அப்போல்லா வெளக்கு தான கேண்டெல் கூட இருக்காது வெளக்கு அ அ அவுங்க அப்டியே ஆட்டினே இருந்துட்டு எங்கயே விட்டுட்டு கடைக்கு எங்யோ போயிருக்காங்கோ அது என்ன பண்ணிட்டுருக்கு அந்த ஏனைல வந்து ஃபுல்லா அப்டியே ஸ்ப்ரெட் ஆய்ட்டு இருக்கு நெருப்பு அப்டியே ஒரு செக் கேன்ட் அப்டியே தகத்தகன்னு எரிய ஆரம்பிச்சிச்சா பக்கத்துல எப்டியோ அவங்க பாட்டி இருந்தாங்ளா இப்ப வெரிக்கு அந்த கையி இதெல்லா சுட்டுக்குன்னு அப்டியே அது சுட்டு அடியாளோ அப்டியே இருங்குங்கு அவுங்களுக்கு கொழந்தைலே ஆச்சா என்ன மாதிரி அந்த மாதிரி அஜாக்ரதையா நம்ம விட்றது அந்த யான இது எல்லாமே பிஞ்சி இது ஆய்டச்சாமா நாங்க இப்ப போட்டுக்கற் து வந்து அதனால மரத்துல அப்பல்லா அந்த மாதிரிதா கட்டி ஆடுவாங்க இப்பல்லா மரத்துல போட் டுற்றாங்கோ
ஆமாங்க அது ஓரளவுக் சேஃப்ஃபுதாங்க அது வீட்லியு மரத்துலயு போட் டு ஊஞ்சல் ஆட்றது அப்பல்லா நாங்களு வீட்டுல ஊஞ்சல் இல்லாம கோட்ரஸ்லதாருந்தோ அங்க மேல கம்பருக்கு கம்போன்னா அந்த தண்டவாளோ இது மாதிரிதாங்கருக்குகோ அந்த வீட்ல நெறைய எடத்துல அதுல மாட்டி நாங்க பொட வில கட்டிக் தெங்குவோங்க அப்போவ நா ஒரு டென்துக்கு மேல படிச்சதுனால்ல வெயிட்டுக்கு கிலிற வெரிக்கு ஆடுவோங்க ஒரு ஒரு பொடவையா எடுத்து கிலிச்சி வெப்போங்க
நாங்க என்ன பண்ணுவோங்க தெரியுமாங்கோ அ இது ஊருக்கு வில்லேஜு போனாக்கா அங்க தோட்டோ மரம் எல்லாருக்கோ எங்க பெரியப்பாங்குள்து அ நாங்க எங்க பெரியப்பா பசங்கோ எல்லாமே சேந்துட்டு அங்க யானையோ இல்ல டயர் வருது பாருங்க அந்த டயரு அந்த மாரி எல்லா கட் டிட்டு கயித்துல அதுல ஒக்காந்து விளியாடுவோங்கோ ரொம்ப ஜாலியாருக்கு அந்த அந்த ஒரு ஒரு இதுக்கு கிளைமேட்டுக்கு அந்த ஒரு இதுக்கு சூப்பராருக்குங்க அந்த பிளேஸ்ல ஆட்றதுக்கு சாப்பாடெல்லா அங்கயே எடுத்துட்டு போயிடுவோ மரத்துல கட்டி ஆட்றது அது ஸ்ட்ராங்காருக் குல்ல கெளையெல்லா ரொம்ப நல்லாருக்கோங்கு அந்த அதே எடத்துல பூவு இருக்கு பூ மல்லி பூ தோட்டோ அவுங்க தெனமு வந்து அறுத்து அத வந்து சேல்க்காக அனுப்புவாங்கோ அது பூ எடுத்துக்கிட்டே அப்டியே ஜாலியா அங்யே சாப்பாடெல்லா எடுத்துட் போயிட்டு சாப்ட்டுக்குன்னு அங்யே விளையாடிக்கிட்டு மாங்கா தோப்பு இருக்கோ பக்கத்துல மாங்கால்லா பறிச் ச்சி சாப்பிடனனு திருட்டு மாங்கானா இன்னு சூப்பரா இருக்குல்ல அதெல்லா நெறையா செய்வோ அதுலயு ஒரு மாங்கா வரு பாருங்கோ பச்சரிசி மாங்கான்ட்டு வருங்கோ அதப்படியே புளிப் ப்பே இருக்காதுங்க அவ்ளோ நல்லா இருக்கு சூப்பரா போனவே நாங்கோ அது உடனே நா போனனவே எங்க தெரியப்பா பசங்கெல்லா அடுத்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க நாங்க இவுங்க தோட்டத்துக்கு போம் போது என்னாப் பண்ணிடுவாங்கோ நானு விளையாண்ணிக்கிறதுக்குள்ள அவங்க போய் அடுத்துன்னு எடுத்துன்னு வந்துருவாங்கோ எல்லா சா நி என்ஜாய் பண்ணிக்கினே அந்த மரவந்து கம்மியா இருக்கு அங்கங்க எங்கையாச்சுதா இருக்கு நெறைய இருக்காது அது கெடைக்கறதே பெரிய விஷயோ அந்த மாங்கா
நாங்க சின்ன வயசுல அ எங்க வீட்டுக்கார இருக்கிறாருங்க அவரோட வீட் ல்ல அந்த மாங்கா இருந்ததுங்க மொ கோட்ர்ஸ்லதா இருந்தது அந்த மரோ இருக்கு பச்சரிசி மாங்கன்னு சொல்லிட்டு புளிப்பே இருக்காதுங்க எல்லாருமே வந்து அவங்க வீட் இல்ல நானே ஸ்கூல் படிக்கும்போது எங்க வீட்டுக்காரோட வீ அப்ப வீட்டுக்காரா இரு பாருன்னு தெரியாது ரெண்டு பேரு ஒரே கிளாஸ்மேட் தா அவங்க வீட்டுல போய் ஃப்ரெண்டு கூட இல்லீங்க பாத்துருக்கோ அவர் இங்கிலீஷ் மீட்டு நாங்க தமிழ் மீடியோ ஆனா ஒரே இது ஸ்கூல் பக்கத்து பக்கத்தில ஒட்டி ஒட்டி தா இருக்கு ரெண்டு ஸ் கூலு ஒரே எச்சம் தா இருப்பாங்க அ இருந்தாலு நாங்க அந்த லன்ச் டை ம்ல விடுவாங்க இல்லயா பதினோரு மணிக்கு ஸ்னேக்ஸ் டைமுன்னு ப ப்ரேக் டைம் அந்த டைம்ல போயிட்டு கல் எடுத்து அவங்க வீட்டில அடிச்சி அவங்க வீட்லிருந்து ரெண்டு வார்த்தை திட்டு வாங்கின்னு அந்த மாங்காயை எடுத்துட்டு வந்து சாப்பிடுவுங்க
அதெல்லா செம்ம இல்ல இப்ப எல்லா அந்த மாரி எல்லா எங்க தோட்டோ பாக்கறது பெரிய விஷயோ அந்த மாரி அடுத்துட்டு வந்து சாப் அப்புறோ பண்ணாக்கூட இப்ப யோசிப்போ அதெல்லா வந்து சின்ன வயசுல ஒரு இதுவா இருக்கு அந்த மாரி அன்னன்ன எங்க கிடை
அங்க மட்டு இல்ல அதாவது அந்த ஸ்கூல் பக்கத்தில வந்துட்டு புளியா மரோ எங் எந்த கோட்டர்ஸில நெறைய வீட்டில மாங்கா மரமு இருக்கு வெளியே அங்கங்க புளியா மரோ இருக்கு கரெக்டா கிளாஸ்ல பாய்ஸ் இருப்பாங்க இல்லையா பாய்சுங்க எல்லாருமே கூட்டிட்டு போயிடுவோ ஏய் வாங்கடா போலா அப்டின்னு சொல்லிட்டு ஆ இத்தினிக்கு ஒரு ஃபிஃப்து சிக்ஸ்து அந்த ரேஞ்ச்ல தா அந்த ப கால் மண் நே ர விடுவாங்க ஸ்னேக்ஸ் பீரியடுன்னு இன்டர்வல் டைமு அந்த டைம்ல கூட்டிட்டு போயி ஆ அந்த பசங்கள கல் எடுத்து அடிக்க சொல்லி நாங்க மாங்கா தட்டிட்டு வருவோ மாங்காவோ புளியங்காய் இது எல்லாத்தையு எடுத்துட்டு வந்து ஆ அந்த பெல்லிலே அடிச்சு அந்த எஸ்ட்ரா ஒன் ன்றை மணி நேரம் டைமி்ங் இருக்குங்க லன்ஞ் டைமுக்கு அந்த அந்த ப்ரீட் ஃபுல்லாவே நாங்க மாங்க அடுச்சு வந்து இரு ம் பெல் அடிச்சு கிளாஸ்க்கே போகாம அதுக்கு போயி ஒதவாங்குனதெல்லா இருக்குங்க
ஆனா இவ்ளோ வருஷோ கழிச்சு நா அந்த மாங்காவே திருப்பி இப்பத்துல சாப்பிட்டனோ அது அப்டியே நா அந்த சின்ன வயசு ஃபீல்க்கு போயிட்டங்க உண்மையிலே எங்க வீட்டுக்காருக்கு ஃப்ரெண்டு் யாரோ இருக்காங்கட்டுன்னு அவரு என்ன பண்ணாரு ஆனா இந்த வர்ஷய இன்னு குடுக்கல போன வருஷய என்னாப் பண்ணாரு பச்சரிசி மாங்காப்பா இதுண்டு சொல்லி இவர்கிட்ட குடுத்துருக்காரு இவருக்கு பட்டு தெரியலிங்கோ ஊறுகா மாங்கான்ட்டு எடுத்துனு வன்ட்டாரு இது ஊறுகா மாங்காவ ஊறுகா போடுன்ட்டு நா என்ன பண்ணோ ஊறுகாக்கு எல்லா கட் பண்ணி உப்பெல்லா போட்டு அது ஆக்சுவலி நல்லா இருக்காது ஊறுகாக்கு ஏனா எந்த புளிப்புமே இருக்காது அது வந்து செஞ்சாலு சாப் பிட முடியாது எனக்கு ஐடியா இல்லாம மொத்தையு கட் பண்ணி வெயில காய வச்சு உப்பு போட்டு வச்சுட்டுங்கோ அதுவு தண்ணி எல்லாம் வுட்டுக்குன மாரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சாப்புட்டு பாத்தா அது ஒண்ணமே இதே இல்ல அப்புறோ அவுர கேட்டா இது என்ன மாங்கனுட்டு எங்க வீட்டுக்கார கேட்டா செரி ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்டாரு அவரு இது பச்சரி சி மாங்காப்பா இது அப்டியே சாப்பிடலா சுத்தமா புளிப்பு இருக்காது பழுக்க வச்சும் சாப்பிடலா அப்டியேவு சாப் ல்லாம் சூப்பரா இருக்குன்னாரு அது ஒவ்வொரு மாங்காவு செம்ம சைஸ்ல இருந்துசுங்க இது
ஆமாங்க அந்த மாங்கா வந்துட்டு புளிப்பு இருக்காது அ சப்புன் தா இருக்கு ஆனா பழ்த்துக்கு வெச்சா டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க சப்புனே இருக்கு
சப்புனே இருக்குமா பட் அனா அவுரு சொன்னது வந்து நீங்க இப்புடியு சாப்புலா எப்டியு சாப்லா இந்த மாரி சொன்னாங்க அனா முடிஞ்ச வெரிக்கு அத பச்சயாவே சாப்டுங்கோன்னாங்க பட் நாந்தா ஊறுகா கட் பண்ணி வேஸ்ட் பண்ட்டனே உப்பு போட்டு அத மொத்தத்யு வேஸ்ட்டா போயிற்ச்சுங்கோ அப்டே மழ வேற வந்து விட்டுட்டுனா திடீன் மழ வந்து எல்லா பூஸ்டு புட்ச்சி கீழ அவ்ளோவு கொட்னொங்கொ அப்ற எனு மனசே கேக்கல அவுர்குட்ட திருமியு ஃபோன் பண்ணிட்டு இல்லிங்கோ என்க் அந்த மாங்கா க ப்ளீஸுகு வேணே வேணு எப்டின்னாலு